அண்ணா கேக்குதானே
ஆஹ் கேக்குது ப்ரோ
ஆஹ் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்
ஆஹ் நல்லா இருக்குமா ப்பி
ரொம்ப நாளாச்சு நா பேசி
ஆ ஓகே ப்ரோ
ஒகேன ஓகேனா சாப்ட்டீங்களா இல்லயான
ஆஹ் சாப்பிட்டோம் ப்ரோ நீங்க சாப்ட்டீங்களா
இன்ன இல்லன்னா இதுக்கப்புறம் தான் ஏன்னா ப்ரோனு கூப்பிட்டு தம்பினே கூப் னா தம்பினே கூப்பிட்னா அதனால என்னன்னா
ஆஹ் சரி ஓக ஆஹ் சாப்பிட்டோமா நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நான் இது இதுக்கப்புற தானா சாப்பிடணும் சாப்பாடு செஞ்சிருக்காங்க தக்காளி சாப்பாடு அதுக்கப்புறம் சைடீஸுக் கொஞ்சம் கால் கிலோ வாங்கிட்டு வந்துருக்கங்கான அங்கண்ணா
இங்க நான் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேபா
ஒயிட்ரைசானா
அஹ் குழம்பு வந்து சாம்பரு
சாம்பார்ரான
ஆஹ் ஆஹ் சாம்பார் தான் எனக்கு பிடிக்காது சாம்பார் ரசம் மோரு
ஓகேண்ணா ஓகேண்ணா நம்ம அப்படிலாம் இல்லனா ஏதா இருந்தாலும் ச
நம்மளு ஏதோ ஒண்ணுல சாப்ட்றவேண்டியதுதா இப்போ நீங்க எதுனா படத்துக்கு மாலுக்கல்லா போவீங்களா
ஆஹ் போவண்ணே ஆனா மாலுக்கு மாலுக்கு போன் ஆ ஆளு வேணுன்னே ஆள் இல்ல அதனால மாலுக்கு போறதுல
உம் சேரி ஓகே இப்ப மாலுக்கெல்லாம் போனிங்கான இப்ப ட்ரெஸ்ல்லாம் எப்படி எடுப்பீங்களா மாலுக்கெல்லாம் போனா
மாலுக்கு அதான் நான் சொல்றேன்ல மாலுக்கு போனா ஆள் வேணும் அதனால மாலுக்கு பக்கமே நா போமாட்டே நீங்க மாலுக்கு போவீங்களாண்ணே
ஆ நா போவோம் மாலுக்கு போம் எப்பனா போவோம்
ஆஹ் எப்படியா டிரரெஸ்ஸிங்க்கா இல்ல சோ
ஆ சும்மா சும் ஆமா பாக்கறதுக்குதா சும்மா பாக்கறக் து சுத்தி பாத்து படம் பாக்கறதுக்கு
ஓகேண்ணா ஓகே ஓ மால்ல படம் எல்லாம் இருக்குமாண்ணே சினிமல்லாம் இருக்குமா
ஆஹ் மால்ல எல்லாமே இருக்கும் தியேட்டர் இருக்கும்
ஓகே அதான் கேட்டீங்களா ஏன்ட நான் தான் சொன் ண்ணே இல்லண்ணே நா போனது இல்லண்ணே அதனால எனக்கு எதுவும் தெரில அதான் டக்குன்னு ஒரு செகண்ட் கன்ஃபூஸ் ஆய்
ஆஹ் ஓகே ப்ரோ
ஓகேண ஓகேண அப்ரம்னா மால்ல நீங்க என்ன படத்துக்கு போ நீங்க கடசிய
கடைசியா இப்பதும் கடைசியா போல ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டா போனே இப்ப அந்த கருப்பு
அட சேரி சேரி செரிண்ணே படோ எப்டிணே இருந்ச்சு
ஆஹ் நல்லாருந்துச்சு
படோ நல்லாருந்துச்சுனே ஓகேண்ணே ஓகேண்ணே நா தியேட்டருக்கலா போலணே நா பாத்துட்டே டவுன்லோட் பண்ணி பாத்துட்டே என்ன எனக்கு நல்லா இருந்துச்சுணே அ இல்லண்ணா இதுதான் அந்த பிரிண்ட்ர் தான் லீக் பிரிண்ட் தான்
ஆஹ்
ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குனே நல்ல எமோஷனு அப்ற இந்த கேரக்ட்ரு எல்லா சூப் சூப்பராருந்துச்சினே அதுல எந்த குறையுமே சொல்லிக்க முடியாது அந்தெல்லா ஆஹ் அந்த அளவுக்கு இருந்துச்னே செகண்ட் ஆப்பு கொஞ்சம் வந்து என்னடா அது கடவுளே இது வந்தாத ஆ கடவுலயே இந்தளவுக்கு பண்ற மனுச என்ன எத ஒன்னு செகண்ட் ஆப் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ஸ்லோவா ஆயிடுத்தன ஆனா படம் எனக்கு ஓரளவு வந்துடு நல்லா இருக்கு
உம் ஆஹ் பரவால பரவால படம் பாக்குற மாதிரி இருக்குது ச்சி
ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப்னா எப்படி இருக்க
பக்காவாதா இருக்கு படம் பா ஏனா நானு சூரிய ரசிகர்த்தன நல்லதா இருக்கு
சரி சரி சேரின்ன நா அது என் என்னை என்னைக்குமே ஆனா விவசாயம் நம்ம ஊர் சைட்ல இங்க பண் நம்ம பண்றதுல்லன மத்தவங்க பண்றாங்க நம்ம பெரியப்பா பெரியமா அவங்க பண்றாங்கன்ன அவங்க அந்த நெல்லு இந்த மாதிரி இது பண்ணுவாங்க அப்புறம் கத்திரிக்க மிளகா தக்காளி புடளங்கா பூசணிக்காய் பப்பாளி பழம் இந்த மாதிரி அவங்க வச்சு இது பண்ணுவாங்கே அப்புறம் தென்னைமர இருக்கு தேங்கா வெட்டுனா உரிச்சு கடக்கி கொடுப்பாங்கனே நம்ப ஊர் சைடுனா அங்கனா
இங்க விவசாயம் பண்றாங்க நெல்லு வந்துடும்
ஆட சரி சரி சரிண்ண
நெல்லு போடுவோம் ஆஹ்ஹ இங்க நம்ம சைடு்ல கோதும இல்ல ஏஜ் உங்களுக்கு என்ன இருக்கும் ஏஜ் என்ன இருக்கு உங்களுக்கு
எனக்கு இருவத்தி மூனுனே இருவத்தி நாலு வர போகுது
ஆஹ் சரி ஓகே
அப்புறான் தம்பிதான் நாதான் தம்பிதன்ற நீங்கதா கண்பாம் பண்றீங்க அ என்னா முருங்க இல்லண்ணா முருங்கை போடலண்ணா இல்லண்ணா ஆனா பக்கத்து வீட்டுல இருக்குன என் காம்பவுண்ட சார் பின்னாடி தான் முன்னாடி தான் இப்ப இப்ப எட்டி பார்த்தா கூட முருங்க தெரியனே மாறோம்
உம் இங்கேயே அதிகமா முருங்க இருக்கும்ஹ இப்ப பாத்தீன்னா விவசாயம்தான் இங்க பாத்தோன்னா நிறைய இடத்துல பாத்தீன்னா விவசாயம தான் எல்லாம் கம்மியாயிடுது இப்ப நாங்க பாத்தன்னா வீட்டு மேல எல்லாம் கார்டன மாரி செடி இந்த மாதுளம் பயம்
ந்தே என்ன ஆஹ
மாமரம் கூட சின்னதா அந்த ஹைபிரிட் மரம்ல்லாம் இருக்கே நம்ம வீட்டு மேலயே
ஆட செரி செரிண்ண அத அங்க மேல வைக்கறிறதுக்கு எதுனா சைட்ல கொஞ்சம் இட இருந்துச்சுன்னா வச்சிடலாமலண்ண மேல அது கொஞ்சம் இதான் இருக்கும் ஆஹ்
பக்க
வேற எதுனா மாமரம் அப்புறம் என்ன வேற
வேற என்ன புள்ள பூச்செடிங்க
ஆஹ் என்னன்ன பூன
மல்லிப்பூருக்கு
ஆஹ் ஓகேண்ணே மல்லிப்பூ அப்புறம்
அப்புறம் வந்து பால்சம் செடனு ஒண்ணு இருக்க ரோஸ் கலர்ல இருக்கு ஆமா பூ தான் பூ தான் பால்ஸன் பூ அது ஆஹ் வெத பத்தன்னா அப்படிய சின்ன சின்ன பால்ஸ் மாரி இருக்காது கருப்புகளல்ல இரும் இரும்பு பால்ஸ் மாதிரி இருக்கும்
இரும்புபால்ச்சு மாரியா ஐயோ பாத்திருக்கேன் ஆனா எனக்கு டக்கு ஞாபக வரலணே ஓகேணே ஹா அது பாமக்க மாட்டேன் கண்டிப்பா அப்புறம் வேற என்ன செரினா
வேற வந்து அதான் அவங்கல்ல அழகு செடிதான் அந்த எதுக்கு வைப்பாங்க ஷோக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் எல்ல நல்லா இருக்கும் அதுவும் இதுதான்து ம்ம் பாக்ரக்கறதுக்கு நல்லா இருக்கும் வேற நம்ம வீட்டா நல்ல செடி எல்லாம் அப்படி இருப்பீங்களா
நம்ம வீட்டு நம்ம என்ன ரோஸ் செடி வச்சிருக்கு
ஏன்னா எனக்கு அதிகமா புடிச்சது போதனா செடிலாம் வைக்கிறது வீட்டில தான் இருக்கிறாங்க செடி வைக்கிறது அதே மாரி வேலை தான்
செரி செரி செரிசெரிண்ணே எனக்கு அம்மா வீட்டுல இங்க வந்துட்டு ட்டு அம்மா வந்துட்டு அது உங்க தெரியும்னா பெண்கள்னாலே வந்துட்டு கொஞ்சம் இதா இருக்குன்னு நினைப்பாங்க பசுமையா இருக்குன்ட்டு அதனால அம்மா வந்துட்டு கொஞ்சம் செடி ரோஜா பூ வச்சிருக்காங்க அதே தொட்டிலான் மாடில தான் கொஞ்சம் மேல தொட்டில தான் ஹபிட் மாரி தா வச்சே இருக்காங்க அப்புறம் இந்த என்னதுன மல்லிப்பூவு ரோஜா அப்புறம் இந்த சென்பகம் செண்பகத்தாள் சொல்லுவாங்கன்ன அந்த பூவு
உம்
அப்புறம் இன்னும் ஒரு சில செடி எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் கீரை வச்சிருக்காங்க புளிச்ச கீரை தண்டு கீரை அப்பறம் மிளகு தக்காளி இதெல்லாம் சும்மா ஓரளவுக்கு சும்மா வச்சுருக்காங்கனே
உம் இங்க அஹ் வெத்தலையா அந்த பெரிய வெத்துல நாங்களது வெத்தலையில ரெண்டு வெத்துல இருக்கு
கருப்பு வெத்தல அப்பறம் வெள்ளை வெத்தலுமுன்னு சொல்லாங்கானே அது காம்ப மட்டும் கீழனா அது அது வந்துட்டு கருப்பு வெத்தல பாட்டி போடுறது கருப்
ஆ இப்போ இப்போ வீட்டு மேல எல்லாம் எருது பெரிய பெரியா பெத்துலய பெருச
ஆமான்னா ஆமான்னா இங்க அம்மாவ வைச்சிருக்குது வெள்ளை வெத்துல அது பெருசா இருக்கும் இல்லாம் கருபெத்தவ மாில அது பெருசா இருக்கணும் நல்லா
இங்க நம்ம இங்க இங்க ஒரு இடத்துல பாத்த நானு ஆமா ஆமா அஞ்சு விரல் சைஸ்ல இருக்க பெருசா இருக்கும் அந்த காம்பல்லா பாத்தனா கொஞ்ச ரெட் கலர்ல இருக்குறா மாரி இருக்கும் ம் அது பாத்த இங்க ஒரு பக்கத்து வீட்டான்டா பாத்தேன்
சேரி சேரி சேரிண்ணா நீங்களும் வளக்கலாங்கல அந்த மாரியே
ஆஹ் போடணும் இதுக்கப்புறத்தான் வைக்கணும் அதெல்லாம் தான் இது இது வச்சுன்னு பாத்துட்டு இருக்கேன் அப்படி அப்படியே வச்சுட்டே இருக்க வேன்னுதான்
செரிண்ணே செரி வெத்தல வளங்க கூட பிரச்சன இல்ல வந்துச்சுன்னா எங்கயாச்சு வித்தரலா செலவுக்கு கூட இதாவு
எல்லாம் நீங்க செஞ்சுக்கிறீங்களா தனியா நீங்க செய்வீங்களா
ஆஹ் அதெல்லாம் ஸ்ஸ்சா சமைக்கிறதுதெல்லாம் வந்துட்டு நான் எல்லாத் சத்திய செஞ்சுருவான
ஆஹ் நீங்களு சமைப்பீங்களா பிரியாணினா எப்டி சமி எப்டி சமைப்பீங்க நீங்க எந்த மாரி மெத்தட்ல சமைப்பீங்க
நம்ம நாட்டு இது பண்ற மாரி தானே எப்பவுமே சமைக்கிறமாரிதான் விறகடுப்புல சமைச்சோம்னா பிரியாணி டேஸ்ட் என்னைக்குமே வந்துட்டு
இல்ல இல்ல நாங்களும் இந்த சைடே வேறுகடுபல தான் செய்வோம் ஏன்னா அதுலதான் கரெக்டா ஒரு மெத்தட் நம்ப கண்டு இது பண்ண முடியும்
அ இல்ல இப்ப இரு எல்லா கேஸ்
ஆஹஹாஹா குக்கர்ல நம்ப செய்ய மாட்டோ நா இப்ப செஞ்சன்னா கூட இது வெறகு அடுப் செய்வேன் நானும் நீங்க என்ன மாரி மெதட்ல பண்ணுவீங்க இப்போ ஒன் கேஜி இப்போ ஒன் கேஜி பிரியாணி செய்றீங்க எப்டி செய்வீங்க
ஒன் கேஜி அதானே வீட்டுல எத்தனை பேரு இருக்காங்க அஞ்சு பேரு இருக்காங்கன்னா அந்த அஞ்சு பேருக்கு எத்தனை கிலோ கறி ஒரு ஒரு ஒன்றரை கிலோல்ல ஒரு கிலோ வாங்குறமா ஒவ்வொரு பீஸும் வந்துட்டு ஒரு எண்பது கிராம் தொண்ணூறு கிராம் இருக்கு ஏன்னா பிரியாணிக்கு சின்ன சின்ன பீஸா போட்டா நல்லா இருக்காது ஓரளவு கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் தான் அப்போ தான் நல்லா இருக்குணே அதுக்கேற்ற மாதிரி கறி வெட்டிப்பேன் கறி வெட்டிட்டு அரிசி எவ்வளோ போட்டுக்கலாம் அவ ஒரு படி போட்டுக்கலாம் ஒரு படினா அது ஒவ்வொருத்தவங்க வீட்டுல ஒவ்வொரு படி அளவு ஒன்னு ஒண்ணு இருக்குணு இங்க பெரிய படிதான் போட்டுக்கிட்டோம்னா கரெக்டா இருக்குண்ணு கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி அரிசி ஒரு பத்து நிமிஷம் அதல்லாம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலான அது ஊற வச்சுனா நம இது நல்லா இருக்கும் அளவு தண்ணி அளந்து வச்சுக்கிறேன் எல்லாம் சரியான பதம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தேவையானதுதானே எப்பவும் போலதானே எல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம் ஆனாச மசாலா மட்டும் அந்த பொடி மசாலா கடைலக்கரை இந்த மசாலா எல்லாம் போடாம நம்மளே நானே இத இது பண்ணிப்பனேன்
போமைக்க ஆஹ்
ஆமாண்ணா ஓ பெருசா கிடையாதுன்னா இந்த கிராம்பு பட்டை இந்த ஏலக்காய் அதெல்லாம் இருக்கு இருக்கலான அதெல்லாம் நுனுக்கி அந்த அம்மிக்கள்ள போட்டு நுக்கி தண்ணி ஊத்தாம காஞ்சேதாவே அப்படி நுக்கி அப்படியே மேல பரப்பரப்பறன்னு அப்படியே தூவி விட்டு போனேன் அது அந்த ஏலக்காய் வந்துட்டு அந்த அசைவம் அந்த வாச்சை கவுச்சி வாச்சுன்னு சொல்லுவாங்கண்ண கவுச்சி வாசம் அத வந்துட்டு தூக்கிடும் கக்க வந்துட்டு நறுமணம் வாசம் தரும் அதெல்லாம் நல்லா இருக்கும் அத காரசாரமா அந்த கிராம்பு கிராம்போட காரம் வெளியே வரும்
இப்போ பேசிக்காக இப்போ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் கேஜிக்கு நீங்கள் எவ்வளோ ஆனியன் போடுங்க
ஒரு கிலோக்கானு அண்ண ஒரு கிலோவுக்கு ஒரு அஞ்சு ஒரு பத்து வெங்காயம் போடலானே ஒரு இரநூறு கிராம் போடலாங்க
இரநூறு கிராம செரி ப்ரோ பேசுறதுக்கு ரொம்ப நன்றி ஓகேஓகே தேங்க்யூ ஆஹ்
ஆஹ்